வணக்கம் தோளி
ஆ போனா நல்லாருக்கு
உ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ குழந்தைகள் வந்து சிறு வயதிலேயே இந்த கண் கண்ணாடி எல்லா போட்டுக்கிறாங்கல்ல தோழி
ஆமா
அந்த மாதிரி போடாம இருக்கிறதுக்கு நம்ம என்னன்ன வந்து பண்ணலா அப்படி இல்ல அவங்க வந் வந்து ஒரு கண்ணாடி அடைய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தா
உ
அத தவிர்க்கரதுக்கு திரும்பவு அவங்களுடைய அந்த கிளாஸினுடைய பவர் வந்து அதிகமாகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோங்களா
பேசலாம்
உ அதாவது குழந்தைகள் வந்து சிறு வயதுல இருந்தே பெற்றோர்கள் வந்து அவங்க கையில அதிக நேரம் செல்ஃபோன் குடுக்கறது தா வந்து அவங்களுடைய கண் குறைபாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்து நிபுணர்கள் சொல்றாங்க தோழி ஆனாலு நி நிச்சயமா குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதுலருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வயது பன்னெண்டு வயது வரை வர வர வரைக்கி அவங்ககிட்ட செல்ஃபோன் அப்டிங்கற ஒரு பழக்கத்த வந்து குடுக்காம இருக்கிறது நல்லது தோழி அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி வந்து ரொம்ப கிட்ட உக்காந்து பாக்கிறது அதிக ஒளி வை து பார்ப்பது இதுஎல்லாமே வந்து அவர்களுக்கு ஒரு பார்வை குறைபாட்ட வந்து ஏற்படுத்துது அந்த மாத் மாத்ரி இல்லாம நிச்சயமா தொலைக்காட்சி இருக்கு அப்டின்னா அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வந்து அவங்க உக்கார்ந்து பார்க்கும் பழக்கத்த வந்து பெற்றோர்களாகிய நாம் வந்து கற்று குடுக்கணு தோழி
மூணு அடி இருக்கணு தொலைக்காட்சிக்கும் நம்ம உக்கார்ற எடத்து கு மூணு அடி கேப் இருக்கணு அதே மாதிரி கழுத்து வச்சாக மேல வச்ச சிண்டு பாக்க கூடாது நரம்பு பாதிப்பு வந்துடு அ வந்து இருக்கும்போது உடம்பெல்லா தளர்வா வச்சுண்டு டென்ஷன் ஆகாம ஒரு சேர்லயோ தரையிலயோ அமர்ந்துண்டு பாக் பசல்ல என்னமே விஞ்சு சில பசங்கல்லா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க சண்ட வந்தா ஒரு டான்ஸ் வந்தா அதுக்கெல்லா வந் இது ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா இல்லாம சாந்தமா அது எப்பிடி அத தவிர்க்கறதுன்னு அவங்களுக்கு சொல்லி் குடுத்து
ம் அதாவது அது வந்து ஒரு போலி உலகம் பணத்திற் காக ஏற்படுத்தக் கூடிய ஒரு திரைபிம்பம்தா அ து மாயைதா அது அப்டிங்கறத நம்ம உணர்த்தி ட்டு அது வந்து நிஜம் கிடையாது அதனால அத வந் து சாதாரணமாதா நம்ம எடுத்துக்கிட்டு பாக்கணு நம்முடைய உணர்வுகள வந்து தூண்டி விட்ற மா திரியான எந்த ஒரு ஆ திரைப்படமோ பாடல்களையோ பாட பார்ப்பது வந்து தவிர் தவிர்த்திரலா. ஒரு நேர்மறை காட்சிகள் வர என்னங் என்னங்க தோழி
ஒரு ஊர்ல வந்து ஒரு பைய ஸ்பைடர்மேன் ஆ நிகழ்ச்சியா பாப்பானா பாத்துட்டு ஒரு மாடியில இருந்து நான் இப்ப குதிக்க போறே என்ன ஸ்பைடர்மேன் வந்து காப்பாத்துவாருன்னு சொல்லி எந்த ஸ்பைட ர்மேனு வராம அந்த
எறந்துட்டாங்க ஆமா தோழி ஆ இது நம்ம சின்ன குழந்தைஉஆ இருக்கும் போது அந்த செவப்பு கலர் துணி எல்லாம் போட்டு ஒரு அது எதோ பேர் கூட நல்ல பேர் சொல்லு வாங்க தோழி நானு அது விருப்பட்ட அதே மாரிதா என்னுடைய சொந்தத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தோழி ஆ இதே மாதி ரிதா வந்துட்டு டி வி ல எதோ ஒரு நிகழ்வுல சூப்பர்மேன் சொல்லிட்டு அவர் ஏதோ ஏதோ பண்ணி காமிச்சிருக்காங்க. நாலாவதா அஞ்சாவதா படிக்கும் போது அந்த பைய வந்து டிவி பாாரத்துட்டு இருக்கு போது அவங்க வந்து பெட்ரோலோ அல்லது மண்ணணையோ ஏதோ வாய்ப்புள்ள ஊத்தி தீப்பத்த வைக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து வந்திருக்கு தோழி ஆ அந்த மாதிரியே நடக்கு போது இந்த சுப் ப்பர்மேன் வந்து தன்ன காப்பாத்திருவாருங்கிற மாதிரி ஏதோ காட்சிமைப்பு அந்த இதெல்லா வந்திருக்கு போல இத பாத்துட்டா அந்த பைய என்ன பண்ணா என்னுடைய நெருங்கன சொந்தம்
நீயே பண்ணு
க்கு இரண்டு குழந்தைகள் அதுல மூத்த பையன் என்ன பண்ணிருக் க்க ஆ அப்ப நானு வந்து இந்த மாதிரி நெருப்பு வச்சுக்கிட்டா என்னை வந்து சூப்பர்மன் காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு பார்த்து அவர்களுடைய தாய் தந்தையர் வீட்டுல இல்ல அவங்க வந்து எனக்கு என்னுடைய அத்தை மாமா ஆ விட் வீட்ல இல்ல அந்த சமயத்துல இந்த பைய அந்த டிவில பார்த்தத உண்மைன்னு நினைச்சு ஆ அவ வந்து வாயில பெட்ரோலா அது என்னன்னு தெரியல தோழி ஆனா ஏதோ ஒரு எரிபொருள் தா பயன்படுத்தி இருக்கா அவனுக் கதுக்கான வித்தியாசம் கூட தெரியல பாவோ வீட்ல ஏதோ வச் வச்சிருக்காங்க அத எடுத்து போட்டு கொளுத்தி உடல் முழுக்க நெரும்பு நெருப்பப்பட்டு உயிரிழந்துட்டா
பா
ஆ இன்னைக்கு வந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை மட்டுமே அந்த குழந்தை வந்து இன்னைக்கு கல்லூரி படிச்சுட்டு இருக்கு ஆ அ இன்னைக்குமே அந்த ஆ ஏதாவது நம்ம விழாக்களுக்கு அந்த மாரி போகும்போது அந்த அத்தையும் மாமாவையும் வந்து பாக்குறப்ப வேதனையா இருக்கு என்னுடைய பாட் னுடைய கூட பிறந்த அக்காவின் மகன் அவங்க அவங்களுடைய சொந்த பையனுக்கு தா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆயிருச்சு தோழி
அதா இந்த நடுவுல அதெல்லா பேன் பண்ணி வச்சிருந்தாங்கம்மா இதெல்லா போடக்கூடா இது டிவில காமிக்க கூடாது அப்படின்னு ஆனா இப்ப வந்து வ அதுக்கு இது அத விட
அதே மாதிரி பாத்தீங்கன்னா பப்ஜிக் கேமம் அப்டின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து வைரல் ஆகி அதுவு எப் றைய குழந்தைகள வந்துட்டு ஆ இதுப் பன்னதா செஞ்சுதா ப்ப பெட்ரோர்கள் வந்து நிச்சயமா அத வந்து கண்காணிச்சிக்கணு அவங்கள வந்து தனியாலா வி்ட்ரகூடாது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வ வந்து நம்ம வந்து ஆ குடுத்துட்டேதா இருக்கணு தோழி அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கண் கண்ணாடி அணிவதை தவிர்க்கணு அப்டின்னா கண்ணுக்கு சத்து ஊட்டக்கூடிய உணவு வகைகள் நெல் வந்தா அவுங்க அதிகமா உட்கொள்ளணு தினசரி புடிக்குதோ புடிக்கலியோ கண்டிப்பா இரண்டு அல்லது மூன்று கேரட்டுகள் வந்து அவுங்க வந்து எடுத்துக்கணு
அத்தான்பா அந்த பூசணிவெத இருக்குல்ல க்ரீன் கலர்ல வரு தே அந்தப்பூசணி வெ இதைய வந்து டெய்லி சேத்துக்குணுமா அது எண்பது வயசு வரைக் கின் கண்பார்வ நல்லா இருக் கொன் சொல்றாங்க
ஓ அக் அத அப்படியே தண்ணி போட்டு முழுங்கிக்லாமா தோழி இல்ல என்ன பண்ணணு
நா இல்லனா வருத்துட்டு சாப்புல்லா இல்ல அது கூட வந்து ஆ வெள்றிவெத பூசணிவெத ஆ சூரியகாந்தி வெத என்ன வேணு இன்னும் ரெண்டு மூணு வெதைகள்லா இருக்கு இதெல்லாம் வறுத்துட்டு எள்ளு கொஞ்சம் ஹ எல்லாத்தியும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில பொடி செ அதுக் கூட கொஞ்சம் பேரிச்சம்பழமும் நாட்டுச்சக்க கைய்யும் போட்டு ஒரு ஒரு ட்ரை பண்ணிட்டு நெய் சேர்த்து லட்டு மாரி புடிச்சுப் குடுக்கலாம் இது கண் பார்வையும் மத்த உடம்புல என்னென்ன சத்து குறைவா இருக்கும் எல்லாத்தையும் தவிர்க்கும் அதே மாரி டெய்லி ஒரு அண்ணாசி பூ வந்து டீ போட்டுக்குடுக்கலாம் கால்ல வேலையில பால் சேக்காம அண்ணாசி பூவ போட்டு நல்லா கொதிக்க வெச்சு வடிகட்டி அதுல பனங்கல்கண்டோ இல்ல நாட்டுசக்கரையோ கலந்து சாப்பிடும் போது நமக்கு கண்ணோட பார்வை கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா இந்த கிட்ட பார்வை தூர பார்வையே அஹ் நல்லபடியா ஆகுதுன்னு கேள்விபட்டேன்
ஓ அதே மாரி தோழிக் கண்ணுக்கு வந்து தனியா யோகா பயிற்சி மத்ததலாம் வந்து கொடுக்குறாங்களாம் தோழி நேத்து வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட அலுவலகத்தை அதுல ஒரு லிங்க் வந்து அனுச்சிருந்தாங்க ஆனா இரண்டு மணி நேரம் தொடர் நிகழ்ச்சி அப்படிங்குறதுனால என்னால கலந்துக்க முடியல கண்ணுக்கு மட்டு அதுக்கு மட்டுமே அவங்க வந்து அந்த பயிற்சிய வந்து கொடுக்குறாங்க தோழி அந்த பயிற்சி வந்து நம்மகு தொடர்ந்து எடுத்துக்கும் போது கண் கண்ணாடி அணிவது வந்து பலத்துக்கு க்கு குறைஞ்சிருக்காமா
இல்லப்பா இப்ப நம்ம இவ்வளவுன்னாலும் அதுக்கு கண்ணுக்கு நம்ம பயிற்சி குடுக்கல இப்ப திடீர்னு அந்த பயிற்சி கீழ உக்காங்கடோம்னா நம்மளால அதை பண்ண முடியுமா
இல்ல தோழி அந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது அது வந்து நம்மளுடைய ஆனா நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல அந்த இயற்கை வைத்தியத்துல வந்து கண்ணனுடைய நரம்பு வந்து தூண்டி விடுவாங்கன்னு சொல்லிட்டு அதேதான் யோக பயிற்சியிலயுமே வந்து வந்து பண்ணுவாங்களாம தோழி நம்ம இன்னைக்கு போய் ஒரு வாரத்திலயே நமக்கு குணமாயிரும்னு சொல்லிட முடியாது ஆனா தொடர்ந்து பண்ணும் போது நமக்கு படிப்படியா அந்த பார்வை வந்து முன்னேற்றம் தென்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து வேத அகிம் மகரிஷியோட அறிவுத்திரு கோயில் அந்த இதுலயுமே கண் பயிற்சி வந்து இருக்கு தோழி அது தொடர்ந்து பண்ணும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்முடைய கண்ணில உள்ள கருவலையம் ரெட் ரெட்டினானு சொல்லுவோல தோழி அதுல வந்து து உங்களுக்கு உ நல்லா இருக்கு அந்த ரெட்டினா நல்லா இருக்குன்னா பார்வை வந்து நிச்சயமா ஆ முன்னேற்றம் வந்து தெரியுமாமா தோழி அ சப்போஸ் அதாவது பிறவியிலேயே பார்வை குறைபாடோ அல்லது பார்வை இதோ நமக்கு பிரச்சனையாக இருந்தால் அது இது வந்து அ அதுவே கூட அக்குப்பஞ்சர்ல வந்துட்டு சரி பண்றாங்க தோழி
ஆஹ
ஆனா அது வந்து கொஞ்ச நமக்கு ஸ்லோவா சரியாகு பிறவி குறைபாடு யில் இல்ல அப்டின்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமா வந்துட்டு விரைவிலேயே ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துட்டு தெரியு தோழி
ஓகே ஓகே
அந்த மாதிரி பயிற்சி எல்லா சின்னதுல இருந்தே நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம பழக்கி விட்டுட்டோ அப்டின்னா இந்த செல்ஃபோன் பயன்படுத்துறதுனால இந்த தொலைக்காட்சி பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் போது அது வந் து கொறஞ்சிரு
உ கம்ப்யூட்டர் பாக்குறவங்களுக்கு கூட அது யூஸ் ஆகுமே கம்ப்யூட்டர்ல வேல செய்யறவங்களுக்கு கூட அது யூஸ் ஆகுமே
ஆ நிச்சயமா தோழி நிச்சயமா அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை நல்லா பயிற்சி பெற்ற அந்த இயற்கை வாயத்திருளனால அந்த விடக்கூடிய அந்த இலையில இருந்து ஒரு சார் எடுத்து விடுவாங்க தோழி அது வந் அவங்களுடைய கண் பார்வை கண்ணுல இருக்கக்கூடிய அழுக்கு ஒரு கண் மருந்து என்னென்ன வேல செய்யுமோ அந்த இயற்கை தலை வந்து அப்படியே வந்து செஞ்சிரும் தோழி இந்த பாத சிகிச்சை மையம் வை பத்திருக்கிற கூடிய மருத்துவர்களுக்கு வந்து அத பத்தின அந்த இலைகள் பத்தின அறிவு வந்து நிச்சயமா இருக்குமாம தோழி ஆ அந்த மாத் சரிய அந்த கண் நரம்பு வந்து சரி பண்ணக்கூடிய நிறைய இயற்கை வ வழிகள் வந்து இருக்கு அதெல்லா நம்ம மேற்கொண்டோ அப் அப்படின்னா நம்ம இந்த காலத் எத்துக்கும் கண்ணாடி போடுறது நெறைய பேரு கண்ணாடி போடுறதுக்கு வந்து பிடிக்காது ஆ கட் கத்தாயத்தினால போட்டிருப்பாங்க இப்ப என்ன பார்த்தாலுமே அப்படிதா தோழி எனக்குமே வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து கண்ணாடி போட சொல்லுவாங்க ஆனா நா இவ்வள ஆண்டு காலம் வந் போட்டது கிடையாது ஏதாவது ரொம்ப பேப்பர் கரெக்ஷன் பண்ற தலைவலனா நா போடுவே தோழி அவ்வளவுதா ஆனா நா இயற்கை மருத்துவத்தை நாடிதா நா போய்கக்குவே அந்த நரம்பு வந்து தூண்டி விடுறது அந்த இலை சாறு விறு விடறது இப்ப கிட்டத்தட்ட நா ஒரு பத்து இருபது வருஷமா இந்த இயற்கையில நா வேற ஏதாவது ட்ரீட்மெண்டட் போகும் போது இதையும் சேர்த்தி பார்த்துக்குவே தோழி போது ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயது கிடக்கும் போது தா அந்த ரீடிங் கிளாஸ் அப் அப்படிங்கறது வந்து நம்ம கட்டாயம் ஆ போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தள்ளப்படுறோ இதுமே தொடர் பயிற்சி பண்ணும் போது இதுவுமே நம்ம பயன்படுத்த வேண்டியது இல்ல அப்பிடிங்கறது மாதிரிட்டுதா வந்துட்டு சொல்றாங்க
ம் ரொம்ப நன்றி தோழி இவ்ளோ நேர எங்களுக்கு நெறைய விஷயங்கள் எனக்கு தெரிய படுத்தினீங்க நீங்க நானு அந்த கண் பயிற்சியில சேர்ந்து எனக்கு கண்ணாடி போடுறத வந்து கொஞ்சோ தவிர்க்கிறதுக்கு நா பாக்குறே நீங்க சொன்ன மாரி அந்த அக்கு பஞ்சரு போய் நா ட்ரை பண்றே கேட்டு பாக்குறே அத பண்ணுவே அப்பிடின் நா அதுவும் போய் இனிமே கன்டெஸ்ட் பண்ணிட்டு வந்துதா அக்கு பஞ்சர் பண்ணிக்கிணும்னாலு அதுக்கு போய் பாத்துக்கிறே நா ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி